ஆ பேசலாம நம்ப
உங்க வாய்சு ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க
பேசலாமா
கொஞ்ச ஃபோன கிட்ட வச்சு பேசுங்க
கிட்டதா வச்சு பேசிட்டு இருக்கே இப்ப கேக்குதா
ஆ ஓகேங்க
ஆ சமையல் பத்தி ஆ கேக்குது எனக்கு
ஆ கேக்குதுங்களாங்க ஓகே ஓகே எப்டி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
நான் சாப்ட்டாச்சு சமையெல்லா முடிஞ்சிச்சா
ஆ சமைல்லா முடிஞ்சிருச்சி
ஓகே ஓகே சமையல் என்னது இன்னைக்கு சமையல பத்தியே நம்ம பேசில்லாமா
ஆ ஆ பேசில்லாம்
ஓகே ஓகே உங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் விரும்பி சாப்டுவீங்க சமைப்பீங்க
ஆ பிரியாணி நான்வெஜ் எல்லாமே நல்லா விரும்பி செய்வே அப்புறம் ஸ்வீட்ஸ் நல்லா செய்வே பசங்களு விரும்பி சாப் சாப்புறது பிரியாணி தா அ என்ன சொல்றது கடையில வாங்கி குடுக்குறதுக்கு நம்ம வீட்டுல செய்யறது து காசு மிச்சோ அப்புறம் நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு பசங்களுக்கு குடுக்க முடியும் என்னயா
கண்டிப்பா கண்டிப்பா கடையில வாங்கி குடுக்கறதோட காசு மிச்சோ எல்லாம் சொன்னேனா
இல்ல அது கொஞ்சோ இப்ப இருக்க கேஸ்சு ஆமா இல்ல இப்ப கேசு தட்டுப்பாடு இருக்கிறதுனால இப்ப ஹோட்டல்லயே ரேட் எல்லா ஏறி போயிடுச்சு ஓகேவா நம்ம வீட்டுல சமைக்கிறது பாதிக்கு பாதி செலவு கொஞ்சம் கம்மிதா அது உன்னு சொல்ல போனா இன்னு ஹெல்த்தியா இருந்தது பழைய கறி போடுறாங்களா என்னன்னே தெரியாது நம்ம வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறதுல பசங்களுக்கு ஒரு ஹெல்தியா குடுக்க நம்ம குடுக்குறோ நம்ம அவங்களுக்கு புடிச்ச செஞ்சு குடுக்குறோமோன்ற நம்மளுக்கு ஒரு திருப் தி இருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா வீட்டுல வந்து அதிக நிஜமா ஆகுன்றது என்னன்னா இந்த மாதிரி பிர்ஷ்ஷான ஐட்டம் வாங்கி செஞ்சி சமை சமைச்சி சாப்பறது இன்னும் போது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே கெடைக்கும் இது அத விட என்னன்னா மோஸ்ட்லி எங்க வீட்ல நாங்க சமைக்கிறது தா ரொம் ப புடிக்கும் ஹோட்டல்ல போய் சாப்பன்ணும்னா கூட அதை விட நீ சமைக்கிறதே ரொம்ப நல்லா இருக் குன்ருவாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதை விட நீங்க சமைக் சமக்கிறதே ஓகேன்றுவாங்க அதனால சரின்டே மேக்சிமம் சமைச்சிறது
அது வெயிட் பண்ணி பசங்க எப்பா எப்ப ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு சொல்லி பாத்துட்டு வெயிட் பண்ணி சாப் பிடும் போது இன்னும் அவங்களுக்கு அது விரும்பி சாப்பறாங்க இல்லையா
ம் கண்டிப்பா கண்டிப்பா எங்க வீட்டுல நான் சம ச்சா என் பொண்ணு என் பசங்க எல்ல எல்லாருமே ஆக்சுவலா சொல்ற ரொம்ப நல்லாவே இருக் கு அப்டின் சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ஹோட்டல்லா போனா வெளியில போய் சாப்பிடும் போது என் பசங்களா இருக்கட்டு என் கணவரா இருக்கட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பெருசா சாப்பற்ற மாரியே இருக்காது என் பசங்கலா என்னன்னா நிச்சமா சைடிஷ் மாரி ஏதாவது ஐட்டம்ஸ் மட்டு இ சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க இது என்னம் நல்லாவே இல்லமா அப்டின்னுவாங்க பிஃரைட் ரைஸ் என்னம்மா நீ பண்றதே சூப்பரா இருக்குமா இது டேஸ் ட்டில்ல வெறும் ஒயிட் ரைஸ் இது அப்டின் சொல்லுவாங்க அதனால அவ்ங் இன்ட்ரெஸ்ட்டா நம்ம சமைக்கிறத விரும்பி சாப்பறதுனாலயே என்னன்னா நம்ம வெளில போய் நா மேக்சிமம் வாங்க மாட்டே வீட்டுலதா சமைக்குவோ எனக்கு சமைக்கிறது புடிக்கிறது என்னன்னா நம்ம சாப்புறோங்க சொல்வாங்க இல்லயா ஃபீட் பேக்கு ஓ சூப்பராருக்கு நல்லா பண்ற அப்டின் சொல்லும் போது ஏ அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதிகமா வரு ஆனா நல்லா பண்ணலன் சொல்லிட்டாங்கன்னா அத நா செய்யவே மாட்டே அது வேற விஷயோ நல்லா பண்ற சூப்பராருக்கு அப்டின் சொல்ட்டாங்கன்னா ஓகே அதுக்காகவே அத சொல்லணுன்றதுக்காகயே திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்குறது அது
நம்பளுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு சொல்லும் போது அது கடைல குடுத்தாங்கன்னா அளவுமே கம்மியாருக்கு இல்லயா நம்ப வந்து இன்னு கொஞ்சோ அதிகமா இருக்கமார்ருக்குமா வீட்ல சமைக்கும்போது அதோட அளவு கொஞ்சோ அதிகமாருக்கு அவுங்க ஒரு பவுல் ஒரு கப் அளவு தா குடுக்குறாங்க இங்க வந்து நம்ம கொஞ்சோ அதோட அளவு அதிகம்போது விரும்பி கொஞ்சோ சாப்டும்போது அவுங்க பசங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்ற மாரி இருக்கு இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா அது போல என்னன்னா நீங்க இப்ப போய் வெளிலல்லா நீங்க பிரியாணி வாங்னீங்கன்னா ஒரு பீஸ் மட்டுமே இருக்கு அந்த பவுல் ஃபுல்லா அந்த பீஸ் தா இருக்கு ரைஸ் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சந்தாருக்கு எனக்கு ஆக்சுவலா பிரியாணில இருக்ற பீசஸ்லா புடிக்காது அதெல்லா விரும்பி சாப்ட மாட்டே ரைஸ் மட்டுந்தா விரும்பி சாப்டுவே அப்டி இருக்கும் போது எனக்கு மோஸ்ட்லி வெள்ல போய் பிரியாணினாலே அதுல ஒரு பீஸ் வச்சு அந்த கு ட்டி பவுல ஃபுல்லாத்தி க ஆ அப்டியே நெரச்சிட்டு மேல சும்மா ரைஸ் அள்ளி மேல பொத்துனாப்ள வச்சிருப்பாங்க அது க மணி வேஸ்ட்டு
அதுதா நா ஆல்ரெடி சொன்னேல்ல மணி வேஸ்ட்டுது வீட்லனா பசங்ளுக்கு திருப்தியா வீட்ல சம்ச்சு எல்லாரு ஒக்காந்து சாப்புற இன்னு நல்லாரு க்க மாரி இருக்குது நம்ப விரு நம்ப செஞ்சு சாப்ட்டனால இல்லயா அதுமேரி சில்லி சிக்கன் பசங்களுக்கு ரொம்ப புடிக்கு அதுவு விரும்பி வீட்லயே செஞ்சு நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆயில்ல செஞ்சி குடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப திருப்தியா குடுக்குற மார்ருக்குது கடைல வாங்னா எ திரும்ப திரும்ப திரும்ப யூஸ் பண்றதுனால அது ஹெல்த்தியு இல்ல இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஒரு சில பேர்ஸ்லா மேக்சிமம் வெளில போய் சாப்புறது ஒரு இதுவாவே வச்சிருக்காங்க என்னாலல்லா சமைக்க முடியாது நா வெளிலதா போய் சாப்டுவன் சொல்லுவாங்க அவுங்கள்ட்ட போய்ட்டு கேட்டேன்னு வச்சுக்கங்களே அவுங்க என்ன தெர்மா சொல்லுவாங்க வீட்ல சமச்சன்னா அளவுக்கு அதிகமா சாப்புறோ இதே வெளில போனேன்னா அளவா சாப்டுவோ அப்டின் சொல்வாங்க நீ வீட்ல வட சுட்டினா எப்டி சாப்பு எப்டியா இருந்தாலு நாலு அஞ்சு வட சாப்டுவ ஆறு வட கூட சாப்டுவோ அதே வெளில போனோனா ஒண்ணுதா வாங்கி சாப்டுவோ கன்ட்ரோல்லா சாப்புறதுக்கான்டியே நாங்க வெளில வாங்கி சாப்புறோ அப்டின்ல்லா சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு ஓகேன்றதுல்லா எனக்கு தெரில ஆக்சுவலா சமைக்க சோம்பேறி பட்டுட்டு சொல்றாங்கன் நெ
இல்ல நம்ப நெனைக்கற்தா நம்ப சாப்புணுனா சாப்புணு அளவா சாப்புணுனா அளவா சாப் புணு நம்ளோட இது கிட்டதா இருக்குது அந்த கட்டுப்பாடு எல்லாமே இல்லயா அதனால நம்ப பாத்து சாப்புறத கடைல இன்னொன்றுக்கு டைம் கூட ஆட்ரு பண்ணி வாங்கி சாப்புலாமே
அவுங்கள கேட்டா அதுதா ரீசன் சொல்லுவாங்க நா வந்து ஆக்சுவலா எப்பயாவது பொங்கல் வைக்கும் போது கண்டிப்பா எங்க வீட்டுல பொங்கல் வச்சேன்னா அது க்கு வட இல்லாம சாப்பட மாட்டாங்க நா வட எப்பவுமே சுட்டுட்டே இருப்ப சுடும்போதெல்லா நா ஷேர் பண்ணுவ பக்க பக்கத்துல இருக்குறவுங்கள்ட்ட அவுங்க அப்படிதா சொல்லுவாங்க எப்பனாலு நா வடையே சுட மாட்டோ நாங்க அப்டின்னு ஆ சொல்லி சொல்லுவாங்க ஏன்னு சொல்லி கேட்டா வீட்ல சு ட்டா அளவுக்கு அதிகமா சாப்ட்டுருவோ இல்லையா அதனால நாங்க சுட மாட் வெளியில சாப்டும்போதுதா கம்மியா சாப்டுவோன்றதுனால ஆளுக்கு ஒண்ணுன்னு வாங்கிக்கவே செய்வோ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க
நீங்க எத விரும்பி சாப்ட செய்வீங்க சமையல்ல
நா எது விரும்பி செய்வேன்னா எல்லாமே நா விரும்பி செய்வ எதாவது புது புதுசால்லாம ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணுவே ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டாரு எதனாலு ஓகே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லதா இருக்கு நல்லதா இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க அ அப்றோ என்னொன்னு என்னன்னா ஃபஸ்ட் டைம் எதயாது ட்ரை பண்ணன்னா அது நல்லாவே இருக்கு நேக்ஸ்ட் டைம் அத யார் கிட்டயாவது நம்பக்கு நா நேத்து பண்ணுன நல்லா இருக்கு அப்டின்னு இப்போ எங்க அண்ணி மாமியாரு என்னோட அக்கா தங்கச்சி இவுங்களுக்கு யாருக்காவது சம்பு சமைச் ச்சு குடுத்து இம்ப்ரஸ் பண்ணுன்னு நெனச்ச வச்சுக்கங்கள அன்னைக்கு ரொம்ப சொதப்பிடு அதனால அந்த வெஷப்பறி ச்சைல இறங்கற துல்ல நானு
நா ஓகே ஓகே ஓகே ஓகே நம் எப்பயு போல சம்ச்சோ கர்ட்டா வந்துரு இவுங்க இம்ப்ரஸ் பண்ண சமைச்சாவே ஏதா ஒன்னு சொதப்பிடு
கண்டிப்பா கண்டிப்பா நா பிரியாணிலா நல்லாதா செய்வே ஆ ஸ்வீட்டு பிரியாணி அப்டின்னு எல்லாமே நானு நல்லா தா செய்வ ஆனா வந்து எங்க அண்ணி அதோட நல்லா செய்வாங்க அப்டின்னு சொல்லுவாங்க என்ன எப்ப பாத்தாலு என்னோட சமையல் ரொம்ப ஸ்பைசியா இருக்கணு எங்க வீட்ல எல்லாருமே சொல்லுவாங்க அ அவுங்கன்னு அவுங்களும் பிரியாணி பண்ணுவாங்க அ அது டேஸ்ட்டா தா இருக்கு பட் எனக்கு என்னவோ நா பண்ற பிரியாணி கொஞ்ச காரமா இருந்தாதா நல்லா இருக்கு எனக்கு பிடிக்கு அந்த மாதிரியே நா பண்ணிப்ப அ யாருமே காரோ சாப்ட மாட்டாங்க அ எங்க வீட்டு சைடுல யா ருமே காரோ சாப்ட மாட்டாங்க அம்மா வீட்டு சைடுல எல்லார்மே ரொம்ப காரோ சாப்புடுவோ அதனாலயே என்னவோ தெரியல அதனாலயே முன்னாடியே சொல்லிருவாங்க ஆஹ நீங்க சமைச்சா காரமா இருக்கு கொன்டுருவாங்க
நா வந்து இந்த மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா செய்வ பால்கோவா இதெல்லாமே நல்லா கொஞ்சோ விரும்பி செய்வ ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும் போது எ பொண்ணு தீபாவளிலா வரும்போது அம்மா நீ அந்த ஸ்வீட் செய்மா மில்க் மேடு அந்த மாரி மில்க்ஸ்சு ரசகடம் அந்த மாரி செய்யுமா பால் கோவா செய்யுமானு சொல்லுவா மில்க்மேடு யூஸ் பண்ணி செய்வே நல்லா வரு‌ அது நீங்க என்ன வகை ஸ்விட் செய்வீங்க ஸ்வீட்ஸ் செய்வீங்க
நா வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் தா சமைக்க கத்துக்கிட்ட
ம் ம்
அதாவது சுத்தமா தெரியாதுல்லா சொல்ல முடியாது இந்த ப்ரொசீஜர் தெரியு அத ஆனா நா பண்ணது கடையாது பண்ண ஆரம்பிச்சது அப்றமா தா பண்ண ஆரம்பிச்சோ அதுக்கப்புறோ நா இங்க பாயசம் பண்ணி பக்கத்துல எல்லாருக்கு ஷேர் பண்ணும் போது அவுங்க எல்லாரு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா பாயசம் பண்ணிருக்கீங்க இந்த இதுக்கு வந்து அ எப்படி பண்றீங்கன்னே தெரியல நீங்க இவ்ளோ இதா திக்கு மில்க்கு ஊத்தாம எப்படி பண்றீங்கன்னே தெரியல ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்டின்னு எல்லாரு ஒரு த்ரீ டைம் செஞ்சப்போ சொன்னாங்க சரினு வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு டைம் நா அத பண்ணி கொடுப்போ எல்லாரு சொல்றாங்க நல்லா இருக்குன்னு சொல்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்ல போய் இப்ப இருக்கும் போது எல்லாருக்கு பண்ணி குடுக்குலான் சொல்ட்டு பண்ணி குடுத்த எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன் நாங்க அப்டியே டக்குன்னு ஒரு வார் த் சொல்லிட்டாங்க ஸ்வீ டு பாயசோ இதெல்லா செய்யறது ஒன்னு அவுளோ பெரிய விஷ்யோ கெடையாது சக்கரைய போட்டா எதுவா இருந்தாலு நல்லாதா இருக்கு அப்டின் சொல் ட்டாங்க ஒரு நால் நாளா புகழுந்தவ்ங்க எல்லாரு இன்னு வாங்கி சாப்டுட்டு பாயசோ டேஸ்ட்டா இருக்குன் சொல்லிட்டு ஆ நெக்ஸ்ட் டை பண்ணும்போது எனக்கு இன்னு கொஞ்சோ குடுங்க நெறைய பண்ணி அப்டின்ல்லா சொல்லி சொன்னாங்கனு நா ஆஹா ஓஹோன் சொல்லும்போது ஒரே வார்த்தலே சொல்லிட்டாங்க நீ வந்து சக் கர எதுல போட்டாலு நல்லதான இருக்கு அப்டின் சொல்ட்டாங்க
ஓகே ஓகே ஓகே நீங்க இந்த மாரி ஃப்ரை ஐட்டம் அந்த மாரி ஐட்டம்லா எந்த மாரி எல்லா விரும்பி செய்வீங்க
ஃப்ரை ஐட்டம்னா ம் ம் அ மோஸ்ட்லி அதுல வந்துட்டு எதோ கொஞ்சோ காரோ இல்லாத மாதிரி பொட்டட்டோ ஃப்ரை பண்றது இப்போ என் பசங்ளுக்கு ரொம்போ புடிக்கு பொட்டட்டோ ஃப்ரை ஆனா அத அதுல இருக்குற பொட்டேட்டோ சாப்டுறாங்ளோ இல்லயோ லஞ்ச் பாக்ஸுக்கு குடுத்து உட்றதுக்காக ரெடி பண்ணுவ அ து ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க எனக்கு ஃப்ரை ஐட்டோ ரொம்ப பிடிக்கு அத ஃப்ரையா பண்ணாதா பிடிக்கு என் கணவருக்கு ஃப்ரை ஐட்டம்ன்றத வந்து ஃப்ரையா பண்ண கூடாது கொஞ்சோ அது கிரேவி மாரிதா என் எந்த சைடிஷ் பண்ணாலு பொட்டேட்டோ பண்ணாலு கொஞ்ச கிரேவியோட கொஞ்சோ கிரேவியு இல்லாம ப்ரையு இல்லாத மாதிரியான திட்டத்துல செய்னுன்சொல்வாங்க எனக்கு டீப் ப்ரை பண்றது பிடிக்கு
ஓகே ஓகே என் பசங்ளுக்குலா பிரஞ்சு ஃப்ரை மாரி வீட்லே செஞ்சு குடுப்பே இந்த பொட்டேட்டோ கட் பண்ணி அதே மாரி செஞ்சு குடுப்ப ப்ரெஞ்ச் ப்ரை அந்த மாரிதா ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க பசங்ளுக்குளாவே உர்ள பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்குது
ஆக்சுவலா என் பசங்ளுக்கு காய்கறி சாப்புறது கீர சாப்புறது ரைஸ் சாப்புறது இந்த ஐட்டம்ஸ்லா எதுமே புடிக்காது ஏன்ட்டையே சாப்ட மாட்டாங்க அதே நீங்க வெளில போய்ட்டு எதனாது வாங்கி குடுங்க அதுலா என்ன ஏது இது என்னது இது எதுல பண்ணது அப்டின்னு எந்த கேள்வியுமே இருக் காது நல்லா இருக்கா நல்லா இல்லயா நம்மளாலயே சாப்ட முடியாததுலா கூட சாப்டுவாங்க
அதுதா அதா காலிஃபிளவரு அது விரும்பி சாப்லா புரோக்கலி கூட ஃப்ரை பண்ணி குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்ட்ருவாங்க அந்த மாரி கு ஃப்ரை ஐட்டம்னா கொஞ்சோ விரும்பி பொரியல்ல அதுதா அவுங்க விரும்பி சாப்புட்றது
கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரை பண்ணாதா அவுங்ளுக்கு அது பொரியலுக்கே வருது இல்லைங்ளா ஃப்ரை பண்ணாதா அத அவுங்க சைடிஸ்ஷாவே எடுத்துக்குறாங்க எ எதுவா இருந்தாலு காலிஃபிளவர் பகோடா பஜ்ஜி போண்டா இந்த ஐட்டம்லா போட்டோனா நீங்க ஆயில்ல போட்டு எண்ணத்த முக்கி குடுத்தாலு அதுக்கு எதுவுமே இருக் காது சாப்ட்ருவாங்க நார்முலா நீங்க காய் பண்ணிட்டு இப்போ கேரட் பண்ணிட்டு பீன்ஸு கேரட் பொரியல்லா பண்ணிட்டு சாப்டு சொன்னாலா சாப்டவே மாட்டாங்க அதுலா எறங்கவே எறங்காது சாப்டவே முடில இதெல்லா எப்புடி சாப்புறது கடிக்குது பல்லுல வந்து கடிக்கிது அப்டின் சொல்லு அந்த காய் வந்து கடிக்கிற மாரி இருக்கா பல்லுல கடிக்கிதுன்வாங்க
அதுலே பிரியா வெஜிடேபிள் பிரியாணி பண்ணாதா அந்த வெஜிடேபிள்ஸே சாப்புடுவாங்க இல்ல சாப்ட மாட்டாங்க இனா மாங்கா பச்சடிகே செய்ணு கீர கொழம்புலா வச்சா மாங்கா பச்சடி வச்சு தொட்டு சாப்டுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சமயல பத்தி நெறைய பேசிட்டோன் நெனக்கிற தோழி இன்னொரு நல்ல தலை புல நம்ம இத பத்தி இன்னு நல்லா தெளிவா பேசலா நன்றி
நன்றி